ஹலோ ஹலோ
ஆ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி ம் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க ஹலோ கேக்குதுங்களா
நில்லாருக்கீங்களா சாப்ட்டீங்களா இங்க
உம் சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா
என்ன நம்ம வந்து இப்போவந்து என்ன தமிழர்களோட பண்பாட பத்தி பேசோ என்னா தமிழ் பண்பாடுன்னாலே நறைய கலாச்சாரங்கள் நமளுக்கு இருக்கு ஏன்னா அந்த மாரி வந்து என்ன சொல்லுவாங்க நார்த் சைட்ல வெவ்வற மாரி இருக்கூ சவுத் சைட்லா வேற மாரி இருக்கூ ஓ எல்லாமே வந் து என்னன்னா அத பத்தி உங்கள்ட்ட கொஞ்சொ உரையாடணு
கண்டிப்பா கண்டிப்பா பேசலா இப்பொ பாத்தீங்கன்னா நம்மத்
என்னா தமிழ்பண்பாடு வந்து உலகிலேவந்து ஒரு மிகப்பெரிய பழமையான பண்பாடுன்னு சொல்லுவோ என்னா அது வந்து ஒரு ரொம்ப சிறப்பு மிக்கது சிறப்புமிக்க பண்பாடா ஒன்றாக நம்ம தமிழ்நாட்ல்ல வந்து திகழ்துன் சொல்லுவ தோழி ஏன்னா ஆயிரக் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னாகுது அப்புன்னா தமிழர்கள் வந்துருக் இங்க என்ன பண்றாங்ன்னா தங்களோட மொழிய வந்து மொழியல் நீங்க நம் நம் பாருங்க ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான முன்னே நம்ப்போட தமிழ்மொழி வந்து தோண்டியிருக்கு அப்பது தங்கள் தமிழ்ழு தமிழ் மொழிய ப்பிறவு கலை இலக்கணம் அப்பற பாரம்பரியொ அதோட வாழ்க்கைய முறைகள் எல்லாமே வந்து என்னாகுது அப்புன்னா நம்ப்போட தமிழ் கல்ச்சாரத்த வந்து பாதுகாப் த்தா வரோ ங்க பாருங்க முந்தி எல்லாமே வந்து அ பரதநாட்டிய சௌத்தன் சொன்னாலே நம்ம நாட் டுக் வந்து பரதநாட்டியந்தா எந்த செய்டு நார்த் செய்டு போனாலுமே சவுத் செய்ட்ல வந்து இதுதா ஃபேமஸ்ஸு எல்லா எடத்துலயுமே நம்ப்போட பரதகல வந்து எல்லா ஸ்கூல்லியு சரி எல்லா எடத் திலியுஞ் செரி நம்ப்ளோட பரத கலைகளவந்து எல்லா எடத்துலையுமே கற்றுக்கொண்டுதா இருக்காங்க எனா மாரிப் பயன் இந்தமாரி பண்பாடு அறம் ஒ ஒழுக்கம் அன்பு இந்த மாரி விருந்தோம்பல் இந்த மாரி அடிப்படையக் கொண்டுதா நம்ம தமிழ் மக்கள் வந்து என்னா என்ன பண்றாங்க நம்மளோட தமிழ் கல்ச்சர வந்து கொண்டாடுராங்க சொல்லுவோ தோழி விருந்தோம்பல் முறைய வந்துரொம்ப சிறந்ததுன் சொல்வே என்னா அது வந்து நம்ம தமிழ் கல்லாச்சர் தமிழர்கள்ட்ட மட்டுமே இந்த விருந்தோன்மை பண்பு வந்து இருக்குன் சொல்லுவே ஏன்னா தமிழர்கள் வந்து ஒரு மிகப் பெரிய வந்து அடையாளமாக திகழ்வத்தா தமிழ் மொழி ஆன உலகில வந்து என்ன ஆகுதுல்லாம் ம் ஒரு தொன்மையான மொழின்று இது வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க தோழி இத பத்தி நீங்க கொஞ்ச சொல்லுங்க
கண்டிப்பா ஏன்னா இப்ப வந்து தமிழ் நீங்க சொன்ன மாரி ஒரு தொண்மையான மொழின் சொல்லா அதுக்கடுத் து விருந்தோம்பல் வந்து நம்ம திருக்குறள்ல்ல படிச்சம்னா அது விருந்தோம்பலக்குனே ஒரு அ அதிகாரத்த குடுத்திருப்பாரு நம்ம திருவள்ளுவர் குடுத்து அதுல அவ்ளவு இயல்பா விளக்கிருப்பாரு ஆனா உண்மையாவே அது நம்மளோட தமிழ் மக்கள் கிட்ட இருந்திருக்குன்னே சொல்ல அது வந்துட்டு இப்ப பழைய காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே இருக்குன் சொல்லா எல்லா இதுலயுமே அத சொல்லிருப்பாங்கன்னே சொல்ல எல்லா இலக்கணங்கள் இலக்கியங்கள் புராணங்கள் இந்த மாரி எத எடுத்துட் இருந்தாலுமே அதுல வந்துட்டு நீங்க சொன்ன மாரி இந்த விருந்தோம்பல் வந்துட்டு தமிழர்கள் பண்பாட்ல முக்கியமா இருக்குன் சொல்லா இப்போ ஒரு சில பழைய நாவல்கள் எல்லா எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அதுலே இருக்குன் சொல்லா அ விருந்தோம்பள் பத்தி அந்த ம் அ ஒரு சில முக்கியமான இப்போ ரீசன்டா எனக்கு ஞாபக இருக்குறதுல நா சொல்ற என்ன நாவல்ன்னா இந்த வீர வி விநாயகன் வேல் பாரி அதுல வந்துட்டு பாரி அ வள்ளல் இருப்பரு அவர் வந்து விருந்தோம்பல் வந்துட்டு எப்டி குடுத்துட்ப்பாரு அவர் ஒரு சி சுற்றரசர் தா இருந்தாலுமே அவுங்களுக்கு அவர நாடி வரக்கூடிய அவர சுற்றி இருக்க கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கள் ஒவ்வொரு இது இடத் துல இருந்து வருவாங்க வந்தாங்கன்னா அவுங்களுக் எப்டி விருந்தோம்பல் குடுத் துருப்பாங்க அப்டிங்கறத பத்தி அதுல அவ்ளோ அழகா சொல்லி இருப்பார் அந்த கதையோட ஆசிரியர் அ அதுல வந்து பார்த்தீங்ன்னா கபிலர் வந்துட்டு பார்க்க போவார் அந்த புலவர் அ பழைய தமிழ் புலவர் கபிலர் வந்துட்டு அவர பார்க்க போம்போது எப்டி உபசரிக்கிறாங்கங்கறது அவ்வளவு என்ன சொல்றது அவ்ளோ எளிமையா நம்மளுக்கு புரிற மாரி ம் தமிழ் பண்பாட்லேயே வந்துட்டு குறிப்பானது நீங்க சொன்னது விருந்துதோம்பல் தா அது இவ்வளவு அழகா அதுல சிறப்பா சொல்லிரு ப்பாங்கறது படிக்கும் போதே நம்மளுக்கு அந்த இடத்துக் கூட்டிட் போற மாரியே அவர் எழுதிருப்பாரு அவ்ளோ நல்லா இருக்கு சொல்ல போனா
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது உண்மதா ஏன்னா வந்து விருந்தோம்பல் வந்து திருக்குறள் வந்து ஒரு வர்றதுன் சொல்றாங்க ஏன்னா நம்ம தமிழ் தமிழ் மொழியில மட்டுதா ஆயிரத்தி நூத்தி முப்பது திருக்குறள் இருக்கு அந்த திருக்குறள்ளையு வந்து மொழி பெயர்க்கப்பட்ருக்காங்க நறைய மொழி நம்ம தமிழ் மொழியில மட்டு இல்ல அவுங்களுக்கு தேவையானது வந்து மொழி பெயர்க்கப்பட்டு அவுங்கவுங்க க தமிழ் அவுங்கவுங்க மொழியில்ல வந்து மொழி பெயர்க்கப்பட்டருக்காங்க பல்வேறு மொழியில வந்து மொழி பெயர்க்கப்பட்டது மூலம் வந்து இது வந்து எல்லாருமே படிக்க உதவுது அது மட்டு அல்லாம என்னாச்சு அப்டின்னா தமிழ வந்து நம்ம ஒரு தாயா தாய் போல நேசிக்கனு அது போல சங்ககால இலக்கியங்கள் திருக்குறள் இந்த மாரி நூல்கள்லாம் தமிழ் தமிழோட பண்பாட்டுல வந்து ரொம்ப பெரும மிகந்தது ஏன்னா ந இப்ப நீங்க சொன்னீங்க திருக்குறள்ல வந்து இந்த இது இருக்கு அப்டின் சொல்லிட்டு அதெல்லா ரொம்ப பெரும மிகுந்த நூலாக கருதப்படுகிறது இன்னொன்னு என்ன சொல்லணுன்னா தமிழர்களின் வாழ்க்கை வந்து எந்த மாதிரி இருக்கு அவங்களோட குடும்பம் எப்படி இருக்கு அப்டின்னு பாத்தா பெரியர்கள் வந்து மதித்தல் அப்புறோ சிறியவர்களுக்கு எந்த மாதிரி அன்பு செலுத்துதல் அப்புறோ வந்து நம்மளோட பண்புகள் எந்த மாரி இருக்கு அ அப்புறோ விருந்தினர்கள எப்பிடி அன்போட வரவேத்து அவுங்கள எப்பிடி உபசரித்தல் நீங்க பாருங்க நா வந்து நம்ம கல் நம்ம இதுல வந்து நா பாத்துருக்கே வத யாராவது விருந்தால் வந்தாலு எது வந்தாலு அவங்கள வந்த ஒடனே வந்து நம்மளுக்கு உக்காருங்க அப்டின்னு சொல்லி தண்ணி குடுக்க பழக்கோ இருக்கு இதே இது நார்த் சைட்லல்லா போங்க நீங்க தண்ணி குடுப்பாங்களான்னு இல்ல நா வந்து பாத்துருக் கே ஆனா வந்து ஒரு சில எடத்துல வந்து அந்த மாரி இல்ல ஒரு சிலவங்க குடுக்குறாங்க ஏன்னா வயத் தானவர்கள் இப்ப உள்ள ஜென்ரேஷன் வந்து யாரு வந்தாலு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு உள்ள போயிருதாங்க வந்தவங்களுக்கு உக்காருங்க நீங்க தண்ணி குடிங்க குடிக்காங்களோ குடுக்கலுயோ நம்ம வீட்ட நம்மளோட பழக்கத்த வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணு தண்ணி கொண்டு குடுக்கணு இல்ல குடிங்க அப்படின்னு சொல்லி குடுக்கணு அந்த மாரி அந்த மாரி பழக்கத்த உபசரி க்கற மூலம் வந்து என்னாகுறன்னா ஒரு நல்ல நம்ளோட பாரம்பரியமாருக்கு தமிழர்களுக்கு வந்து ஒரு பண்பு வந்து என்ன ஆச்சு அப்டின்னா அவுங்க வந்து தமிழக திருவிழாக்கள்லாருக் குல்ல அவுங்களோட பண்டை பண்டை பயன்பாட்டை வந்து வெளிப்படுத்துவாங்க அ நறையருக்கு நம்மளோட திருவிழா வந்து தமிழ்க்குள்ளதுன்னா பொங்கல் இருக்கு நம்ளுக்கு தமிழ் புத்தாண்டு இருக்கு தீபாவளி இருக்கு கார்த்திகை தீபம் இருக்கு இந்த மாரி விழாக்கள வந்து நம்ம மகிழ்ச்சியோட கொண்டாடுவோ அப்பறோ குறிப்பா சொல்ல போனா பொங்கல் வந்து தமிழர்களுக்கு வந்து நஞ்சி உணர்வ வந்து வெளிப்படுத்துக்காக இந்த திருவிழா கொண்டாடுவோ இதுக்கு என்னன்னா விவசாயிகளுக் கு நம்ம நன்றி செலுத்துதோ நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து இந்த உயிர் உயிர் வாழ்ந்ததுக்கே உணவு குடுத்தவங்களுக்கு வந்து நம்ம நன்றி செல் லுத்த விதமா வந்து என்ன பண்ணதோ பொங்கல் கொண்டாடப்படுகிறோ
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி தா இப்ப வந்துட்டு தமிழர் திரு திருவிழான்னு தா சொல்லுவாங்க பொங்கலாகட்டு இந்த ஜல்லிக் கட்டு காளைய அடக்கறதாகட்டு அது வந்துட்டு நம்மளோட இருக்கக்கூடிய நம்ம அ மாடு வந்துட்டு இந்த அளவுக்கு வீரமாருக்கு அந்த மாரி அதுக்கு செலச்சவங்களா இல்லன்னா நம்மளோட அ மா நம்ம நாட்ல நிலத்துல இருக்கக்கூடிய மனுஷங்களோ அப்டிங்கிற மாரியான ஒரு நீங்க இதானா அப்பலா பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காளைய அடக்கறவங்களுக்கு தா கல்யாணோ அதுக்கப்பறமா அந்த கல்லு தூக்கணு இந்த மாரியான நறைய விஷ்யங்கள்லா இருக்கு இதெல்லா பண்றவங்களுக்கு தா பொண்ணு தருவாங்கற மாரிலா அது ஒரு பாரம்பரியமா அது வந்துட்டு எல்லாமே ஒரு சில மருத்துவ குணங்களுக்கான ஒரு இதுதா சொல்லாமே ம் அந்த மாரியான இதெல்லா வச்சுருப்பாங்க சாப்புடக்கூடிய உணவுலருந்துமே எல்லாமே வந்துட்டு அறுசுவை உணவு அப்டிங்கறது பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம தமிழனோட பண்பாடு தமிழனோட கலாச்சாரனே சொல்லலா அந்த ஆறு சுவைகளையு கொண்ட உணவ சாப்ட்றது வந்துட்டு நம்மளோட ஒடம்புக்கு எவ்ளோவு நல்லது எவ்ளோவு ஆரோக் கியம் சொல்லலா அந்த ம் மாரியான விஷ்யங்கள்லா நெறையருக்கு சொல்ல போனா சொல்லிட்டே இருக்கலா நீங்க சொன்ன மாரி இந்த நார்தல வந்துட்டு போன தண்ணி கூட குடுக்க மாட்டாங்க நா ஒரு சீரியல்லதா பாத்தே நேர்ல பாக்கல ம் அதாவ்து இப்ப நல்ல பெரிய ஜமீன் ஃபேமிலி அவுங்க அந்த சீரியல்ல அவுங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு யாராவ்து வந்தாங்கன்னா எதுமே குடுக்க மாட்டாங்க ஒரு அவுங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு சும்மா வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்றவ்ங்கல்ல வராங்க வந்த புது மருமக தெரியாம ஸ்வீட் எடுத்து வெச்சர்றா அத வெச்சு ஒரு பஞ்சாய்த்து பண்றாங்க எப்பிடி நீ வெக்கலா வீட்ல தண்ணியோட வெளிய அனுப்ப வேண்டியதான வந்தவங்கள எ எதுக்கு தேவயில்லாம செலவு அவுங்ளுக் எதுக்கு தர ஸ்வீட் ருந்தா நம் வீட்ல வெச்சு சாப்புட்லால்ல அந்த மாரி தா இருக் காங்க ஆனா நம்ம இதுல வந்துட்டு நம்ம தமிழர் பண்பாடு என்னனா அது இப்பவுமே அது அந்த காலத்துல இல்ல இன்னைக்கு வரைக்குமே அது ஃபாலோ பண்றாங்க யாரு வீட்டுக்கு வந்தாலு நல்லா சாப்பாடு போட்டு உபசரிக்கணு நம்மளுக் இருக்கோ இல்லியோ எப்டியாவ்து வந்தவங்கள நல்லா கவனிக்கணு அந்த மாரியான மனநிலைல தா நம் ம இருக்கோ வேணா இல்லைங்ளா ஹலோ ஹலோ கேக்குதா
கண்டிப்பா தோழி அது உண்ம தா ஏனா நா அங்க இருந்ததுனால சொல்றே என்னோட அப்டி இருந்தத்னால சொல்ற ஏனா அது மட்டு இல்லாம கலை, கலாச்சாரோ தமிழோட வந்து பல கலையோ கலையு கலாச்சாரமு தமிழரோட ஒரு சிறந்த பண்பா இருக்கு அப்பறோ நீங்க பாத்தீங்களா அந்த ஜல்லிக்கட் டு, பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம் சிலம்பம் இந்த மாரி கலைகள்லா தமிழோட பண்பாட்டில் வந்து ரொம்ப சிறப்பா இருக்குன் சொல்லுவாங்களா ஏனா அது நாட்டுப்புற கலைகள் அப்பறோ அது மட்டு இல்லாம என்னதுனா மக்களோட வந்து வாழ்க்கை முறையு அதோட பராமரிப்பு எந்த மாரி இருக்கு அதெல்லா எடுத்து சொல்றது இந்த கே இந்த மாரி கலைகள்லாம் தமிழர்கள் வந்து என்னா ச்சின்னா இயற்கை மிகுந்த நெ இயற்கை எல்லா நம்ம ஆக்சுலி என்ன சொல்ணுன்னா சொல்லணோம்னா
ம் ஹலோ
ஆ பேசுங்க தோழி
ஆ அதுதா நீங்க சொன்ன மாரிதா இப்ப வந்துட்டு இயற்கை வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன அ தரணுமோ எப்பப்ப எது எது தரணுமோ அத குடுத்துட்டு தா இருக்கு நம்ம இயற்கைக்கு முரண்பாடா எப்போ மாற ஆரம்பிச்சமோ அதுலருந்து எல்லாமே தலகீழா மாறிர்ச்சுன்னே சொல்லா இப்ப சொல்லுவாங்க மொதல்லல்லா இந்த அளவுக் வெயில் இல்ல இப்ப இருக்கு அப்டின்னுவாங்க மொதல்லல்லா இந்த மாரி மழ வராது இப்ப வந்து இப்பிடி வருது அப்ப எல்லாமே சீரா இருந்துது அந்தளவுக் வந்துட்டு ம் ஒரு பிளாஸ்டிக்கிங்கறதே இருக்காம இருந்தது பூமில நம்ம அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டே போடாம தா இருந்தோ ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இயற்கைக்கு முரணாதா எல்லாமே பண்ணிட்ருக்கோ பிளாஸ்டிக் தா எங்க ப எங்க திரும்புனாலு பிளாஸ்டிக் வேஸ்ட் தா அந்த மாரிதா போய்ட்ருக்கு ம் எது எதெல்லா வேண்டாத வேலைகளோ அந்த மாரியான வேண்டாத வேலைகள மட்டுந்தா இப்ப நாம பண்ணிட்ருக்கோ ஒரு உதாரணத்துக்கு பிளாஸ்டிக்குன் சொன்ன இன்னு நெறைய விஷ்யங்கள்ருக்கு அப்பல்லா வந்து எங்கயாவ்து போனம்னா ம் சில்வர் பாத்திரத்துல சாப்பாடு கட்டிட்டு போவோ வாழ எல, பாக்கு மட்ட அந்த மாரி இதுல இப்ப அப்பிடி கெடயாது எங்யோ போற வழில வாங்கி சாப்ட்டுக்கலாங்ற இன்டென்ஷன் அங்க போனா அவ பாத்தீங்கன்னா அ என்னது ம் எலைங்கிற பேர்ல பிளாஸ்டிக் பேப்பர் விரிச்சு வெ க்கறா அதுல சாப்புட்றோ இட்லி கடைல பாத்தீங்ன்னா அ பிளாஸ்டிக் பேப்பர்ல ஊத்தி எடுத் தரானுக அதுதா வந்து துணியில ஒட்டாம கிழியாம அழகா வருதுனு அதுல உத்துறாங்க சூட்ல பிளாஸ்டிக் இருந்ததுதா என்ன ஆகறது அததா நம்ம சாப்ட்டுட்டு இருக்கோ எல்லா விஷயங்களுமே அந்த மாரிதா தலைகீழ மாறிச்சுனு சொல்லலா
கண்டிப்பா தோழி அதெல்லா உண்மதா ஏனா நம்ம நம்மளே நாமளு வந்து இது பண்ணிகிடுதோ
ம் ஆமா
ஓகே தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்டது
ஓகே நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் பாய்